ஹலோ
ஹலோ
வணக்கம்
வணக்கம்பா எப்படி இருக்கம்மா
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
என்ன பண்ணிட்டு இருக்க
நைட் வந்து என்ன சமைக்கலானு யோசிச்ட்டு இருக்கே நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க
ஆஹ் மத்தியானம் என்ன சாப்பிட்ட நீ
மதியானம் நான் வந்து தக்காளி ரைஸும் முட்டையும் சாப்பிட்டேன்
நைட்டு வந்து மைல்டா சாப்டலாம்ப்பா இட்லி வேணா பண்ணுவே இட்லி பண்லாமே
ஆஹ் ஓகே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா நைட்டுக்கு வந்து இட்லி பண்லான்னு நானு யோசிச்சுட்ருக்கே
ம் ஓகே இட்லிக்கு என்ன பண்லான்னு ஏதாவது நீங்க ஐ ஏதாவது யோசன வச்சிருக்கீங்களா
இட்லி சாம்பார் பண்ணலானு பண் நெனைச்சிருக்கே
ஓ சேரி சேரி உம் நானுமே அதுவே பண்ணலான்னு இருக்கே
செரி செரி ஓகேம்மா தம்பி வன்ட்டாரா ஊர்ல இருந்து ம் எப்படி இருந்துச்சா ட்ரிப்பு போனது
ஆஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நெறைய பொருளல்லா வாங்கி வந்திருக்காங்க
கொழந்தைங்கல்லா எப்டி இருக்காங்க
கொழந்தைங்க எல்லாரு நல்லா இருக்காங்க
லீவ் எல்லா முடிஞ்சிருச்சு ஸ்கூல் ரீஓபன் ஆகுது புக்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா பேக் பண்ணியாச்சா அவங்களுக்கு
ஆஹ் இப்பதா அ இந்த வாரம்தான ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லாரு இந்த ப்ரௌன்ஷீட்டு புக்கு வாங்கி அட்ட போடுறது அப்படியேதா போயிட்ருக்கு எங்க அ காலைல எந்திரிச்சு சமைக்கிறது ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படியேதா போகுதே தவிர ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது
ரெண்டு மாசம் நல்லா வீட்டுல விளாண்டு நல்லா ஜாலியாஜாய என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா இப்ப ஸ்கூல் ரீஓபன் ஆனோனா அவங்களுக்குஞ்ச சிரமமாதான் இருக்கும் ஒரு வாரம் போனா சரியாயிரும் நைட்டு அ கொஞ்ச சீக்கிரோ படு க்க வச்சிரணு அவங்கள படுக்க வச்சாதா காலைல சீக்கிர எந்திரிக் ப்பாங்க ரெகுலர் ஸ்கூல் போறதுக்கு தயாராகுவாங்க
ஆமா ஆமா ஆமா கரெக்ட்தா நீங்க சொல்றதும் ஆமா கொஞ்ச நாளைக்கு போறப்போ அப்படிதா இருக்கு அப்புறம் போகப் போக சரியாயிரு அவங்களுக்குமே என்ன பண்றது காலைல எந்திரிக்கிறதுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு மித்தது கூட சமாளிச்சிரலாம் போல எந்திரிக்கவே மாட்றாங்க
நைட்டு சீக்கிரம் படுக்க வைக்கணும்ப்பா நைட்டு சீக்கிரம் படுத்தாதா காலையில சீக்கிரம் எந்திரிப்பாங்க
ம் ஆமா கரெக்ட்தா எங்க இந்த ரெண்டு மாச லீவ் விட்டது இல்ல நைட்டு் எல்லா டிவி பாத்துட்டு கார்ட்டூன் பாத்துட்டு அப்டியே தூங்குறதெல்லா அப்டியே ஸ்கிப் ஆகி மாறி போயிருச்சு இப்ப திடீர்னு காலைல வேகமா எந்திரக்கணும்னா எந்திரிக்க முடியமாட் ட்டிக்குதா அவங்கனால
கொழந்தைங்களுக்கு கஷ்டம்தா இந்த ஃபோனே குடுக்கக் கூடாது கொழந்தைங்கள்ட்ட அந்த ஃபோன் குடுக்கறதுதா ரொம்ப தப்பாகுது எப்பயுமே அதுலயே இருக்காங்க இல்லையா அத அவாய்ட் பண்ணணு அதுக்குள்ளதா ரீடிங் ஏதாச்சு பு பு புக்கு எல்லா வாங்கி குடுத்து அ வாசிக்கச் சொல்லலா அப்டி வாசிக் க்க சொன்னா அவங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் ஆகு
ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட்தா அது அப்டி பண்ணா அவங்களுக் க்குமே வந்து புது புது வார்த்தைக்கு அர்த்தமலா அவங்களுக்குமே வந்து ப்ப ஸ்டார்ட் பண் லேர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க செரி பாப்போ அட்லீஸ்ட் வந்து இந்த டிராயிங் புக்ல கலர் அடிக்கிறது அதாவது குடுத்தாலுமே வந்து ஒரு பேஜ் பண்றாங்க அடுத்த பேஜுக்கல்லா போகவே மாட்டிங்கிறாங்க போது கொக்கோ மில்லன் பாக்குறதா இருக்கட்டு இல்ல கேம்ஸ் வெளையாடுறதா இருக்கட்டு அப்படியேதா வந்து போயர்றாங்க
நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் காலையில ஆஹ் பள்ளிக்கூடம் போனோம்னா வாய்ப்பாடு சொல்ல சொல்லுவாங்க போரரச எல்லாரும் உட்காந்து சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லி மனப்பாடம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ண வச்சாங்க இந்த மாதிரி எல்லாம் இப்ப பண்றதே இல்ல அவங்களுக்கு நல்லா அந்த படிப்புல கவனம் வரணுன்னா மெமரி பவர் நல்லா இருக்கணு அதா வரு
ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட்டுதா ஆனா இப்ப இருக்கிற அஹ் பேரண்ட்ஸுமே வந்து ஏதோ செரி ஓகே எப்டியோ கொழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா போதுன்னு மாறிடுறாங்க முன்னாடி எல்லா வந்து டீச்சர்ஸ் எல்லா வந்து அடிக்கல்லா செய்வாங்க இப்பல்லாம் யார் அடி க்கிறா எதுவுமே பண்றது கெடையாது
அவங்கதான பயப்பட்றாங்க கொழந்தைங்கள பாத் ட்டு
ஆமா ஆமா நாளைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க நாளைக்கு எங்கயாவது வெளியே போறீங்களா இல்ல வீட்ல இருக்கற மாரி இருக்கீங்களா
ஆமாப்பா நாளைக்கு பேங்க் போகணு பேங்க் போயிட்டு வர வேண்டியது இருக்கு பேங்க் வேல இருக்கு போயிட்டு வரணுமே வரேன்
ஓ செரி செரி ஓகே ஓகே மதிய என்ன சாப்ட்டீங்க நீங்க
மத்தியானம் வந்து தயிர் சாதம் சாப்பனேன்ப்பா
உம்
அ இப்பவே அடிக்கிற வெயில் வந்து எதுவுமே சாப்படவே பிடிக்கல தண்ணிய குடிச்சுட்டே இருக்கனும் போல இருக்கு அதனால எதுவு பண்ணல தயிர் சாதந்தா
ஓகே ஓகே இங்க கொஞ்ச பரவால்ல இந்த தென்மேற்கு கிழக்கு இப்ப பருவக் காற்று ஆரம்பிச்சதால கொஞ்ச இப்ப வந்து இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து வெயில் இல்ல இங்க நல்லா சாரல் இருக்கு நல்லாவே இங்க இடியெல்லா இடிச்சு மழ எல்லா வந்து டெய்லியுமே இங்க வந்துட்டு இருக்கிறதுனால இங்க அந்த அளவுக்கு வெயில் வந்து இப்ப தெரியல சுத்தமா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்தது இங்கேயுமே
ஆமாப்பா இப்ப ஆஹ் வெயில் எல்லா முடிஞ்சு இந்த தென்மேற்கு பருவக் காற்று வர்றதுனால இந்த குற்றாலத்துலல்லா நல்ல சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஆ ஒரு தடவ ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோ எல்லாரு சேந்து ஊருக்கு போயிட்டு நல்லா எஞ் ன்ஜாய் பண்ணிட்டு வருவோ மைண்ட் ஒரு ரிலாக்ஸா இருக்கும் ம்
நானுமே நெறைய அந்த நியூஸ்ல வர அ வீடியோ எல்லாம் பாத்தேன் நல்லா வந்து தண்ணி வந்து அ மெயின்பால்ஸ்ல எல்லாம் நல்லா விழுகுது குளிக்கிறதுக்குெ எல்லாம் தடை அப்படின்னுல்லாம் சொல்றாங்க ஒரு தடவை போயிட்டு வரணும் கண்டிப்பா இப்போ தாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு
இப்ப மெயின் ஃபால்ஸ்ல என்னமோ ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கதா சொல்றாங்களே ஆச்ச எல்லாம் மாத்திருக்காங்களன்னு சொல்றாங்க
ஆ ஆமா அப்டித்தான் சொல்றாங்க குளிக்கிறதுக்கு க்கறதுனாக தடை விதிக்கப்பட்டுள்ளது அது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க போல அதுல ஏதோ பராமரிப்பு மாதிரி ஏதோ பண்றாங்க போல என்னன்னு தெரியல
நல்லதுதான் அந்த மாரி பண்ணது நல்லதுதான் அதாவ குடிக்கிற இடமல்லாம் ரொம்ப சின்னதா இருந்துச்சுல்லையா இப்ப நல்லா அகலமா பண்றத மாரி சொன்னன்னாங்க அந்த மாரி பண்றது நல்லது தான்
உம் ஆமா ஆமா இப்ப போனாதா உண்டு அதுக்கப்றோ எல்லா வந்து அடுத்த மாசம் எல்லா போனா ரொம்ப ரொம்ப கூட்டமாயிரு குளிக்கவே முடியவே முடியாம போயிரு நம்மளால அப்புறோ
கரெக்ட்டுதாம்பா இந்த ஆடி மாச வந்துருச்சுன்னா கூட்டோ அதிகமாதா இருக்கு குற்றாலத்துலல்லா
ஆமா ஆமா அதுலயும் ஆகஸ்ட் எல்லாம் சொல்லவே வேணாம் அந்த குவார்டர் லீவ் எல்லாம் வரும் அப்ப எல்லாரும் நெறைய கூட்டம் வந்துடும் ரொம்ப கூட்டமாயிரும்
ம் போன வாரம் எங்க அண்ணன் வந்து திருப்பதி போயிட்டு வந்தாரு திருப்பதில சரியான கூட்டமா இருந்துச்சான் இந்த லீவுனால கெழந்தைங்க கூட்டிட்டு சாமி பாக்குறதுக்கு நாற்பத்த எட்டு மணி நேரமா அவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க
ஓ ஆஹ் நானும் கேள்விப்பட்டே இந்த மாதிரி வந்து இந்த ஆனுவல் லீவு ஸ்கூல் லீவு வந்து விட்டுருக்கறனால எக்கச்சக்கமான கூட்டோ இருக்கு ஃப்ரீ தரிசனம்க்கெல்லா ரொம்ப நேரோ ஆகுதா சாமி பாக்குறதுக்கு
ஆமாப்பா இந்த வைகாசி விசாகம் எங்க கரெக்ட் தான் எங்க போனாலும் கூட்டமா தான் அது
அட்லீஸ்ட் இந்த குற்றாலம் போனா அங்கே கெடைக்கிற அந்த ரம்புட்டான் அந்த மங்குஸ்தான் பழெல்லாம் வாங்கி சாப்ப அப்படெல்லாம் அது சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தயா இருக்கு கொஞ்ச நாளா
நல்லா இருக்கும் பா அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இந்த வெயிலுக்கு வந்து அது சாப்பிறது இந்த பழங்கள் எல்லாம் சாப்பறது உடம்புக்கு அவ்வளவு நல்லது கண்டிப்பா போகணும்
உம் இங்க கிடைக்குது மங்கஸ்தான் ரம்பு தான் கிடைக்குது காசு ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா வேற வழி இல்லாம காசு ரொம்ப அதிகமா போட்டு வாங்கற மாதிரி ஆயிருது ஒரு இருநூறு கிராம் இருநூறு கிராம் ரம்பூட்டான் வந்து நூத்திம்பது ரூபாயா நூத்தி அறுபது ரூபாய இங்க வந்து விறக்கிறாங்க அந்த பழம் பார்த்தா அஞ்சுல இருந்து ஆறு பழம தான் நிக்கவே செய்யுது
ஆமா ஆமா இங்க குற்றாலத்துலாம் அந்த மாரி இருக்காது நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கும் நல்லா தரமா இருக்கும் அங்க சாப்படுறது வந்து அது மலை பிரதேசம் இல்லயா அந்த இயற்கையா விளைஞ்சு அங்கேயே கொண்டு வந்து வப்பாங்க அதெல்லாம் உடம்புக்கு நல்லது அதெல்லாம்
ஆமா ஆ அ கேரளா ஒட்டி வேற வருதுதுனால நல்லா ரம்பூட்டான் நான் நெறைய நெறைய அந்த வீடியோ எல்லாம் பாத்தேன் அதுல ரம்பூட்டான் மரம் எல்லாம் நல்லா பெருசு பெருசா நல்லா அந்த ரம்பூட்டான் பழமா நல்லா காய்ச்சு தொங்குது அத பாக்குறப்போ நம் நம்மளும் ஒரு மரம் நட்டு வச்சு அப்டி நம்பனும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்பறம் அறுவட பண்ணி சாப்பி நல்லா இருக்கும் தான் தோணுது
சாம ஒரு என்ன நல்ல நிலம் வாங்கி என்னன்னா காய்கறி பழங்கள் உனக்கு தேவைப்படுதோ எல்லாமே அஹ் விலைய வச்சு சாப்பிட வேண்டியதுதானே
ஆமா கண்டிப்பா அத கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி பண்ணும் அட்லீஸ் நம்மளால கொஞ்சம் சுலபமா வந்து அறுவடை பண்றதெல்லாம் நம்ம ஓரளவு நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு அது ஒரு திருப்தியும் கிடைக்கும் மனத அளவு ஓகே நம்ம விளைச்சம் அறுவடை பண்றோம் நம்ம அதை சாப்பிறோம்னு நினைக்கிறப்போ அது ஒரு மனதிருப்தியும் நமக்கு கிடைக்கும்
நீ சொல்றது ரொம்ப சரிதான் எப்டின்னாலும் என்ன பண்ணாலும் சாப்பட்டுதான் தீரணும் வாழ்றதுக்கு விவசாயம் பண்றதெல்லாம் இப்ப முக்கியம் ஆயிருச்சு எல்லாம் ஐடி பெரிய பெரிய பில்டிங் அந்த மாரி கட்டி இருக்கறதுக்கு விவசாயத்து பக்கம் வரங்கும் மக்கள்லாம்
உ உம் அதுக்கு கண்டிப்பா வந்து வந்து மாறிிடும் நினைக்கிறேன் பத்து பதினஞ்சு வருஷத்துல அந்த மாதிரி எல்லாரும் மாறிடுவாங்கன்னு ஒரு எல்லாரும் பேசிக்கிறாங்க பாார்ப்போம்
நம்ம முயற்சி பண்ணுவோம் அதுக்கு
கண்டிப்பா நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம் நம்ம கண்டிப்பா என்ன பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம் நம்ம
உம் நாளைக்கு ஸ்கூல் போ பசங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா
ஆ ரெடி ஆயிட்டாங்க கண்டி இது ப்ரௌன்ஷீட்டு அத பேர் எழுதி குடுக்கறது லேபிள் ஓட்டுறது அந்த மாரியான வேலகள் தான் வந்து போயிட்டு இருக்கு வீடே வந்து குப்பையா இருக்கு புஃபுல் ப்வுன்ஷீட்டு அந்த லேபிள் வேணும் இந்த லேபிள் வேணும் அப்டியே போயிட்டே இருக்கு சேரி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அந்த பிரென்ஷீட்லாம் அக்கப்பறம் அதுவே கிளிஞ்சிப்போகிரும்
இங்க கூட அதே இதான் எல்லாருமே புக்க எல்லாம் வாங்கி வச்சு கவர் பண்ணிட்டே இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ன இத கொண் ண்டு வாங்க அத கொண்டுவாங்கன்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்து சொல்லி அனுப்பிருக்காங்க எல்லாமே ரெடி பண்ணும் இனமே தான்
ஓ சரி சரி ஓகே ஓகே
உம்
ஓகே
நாளைக்கு லன்ச்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போறீங்க
அத பத்தி எதுவும் தெரியல உம் பார்ப்போம் நாளைக்கு நம்ம கண்டிப்பா சந்திப்போம் நன்றி வணக்கம்
சரி ஓகேப்பா தேங்க்யூ சரி நன்றிப்பா
நன்றி
நன்றி